நீ
ஏ எனக்கு ஸ்லோ மோஷன் ஆகுது கனெக்ட் ஆவ கொஞ்சுக்க அ கோவ எதுவும் படாதிங்க
இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லமா
ஆ அது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா
ஆ ஆமா ஆமா ஆமா
கொழந்த நாரு ஒன் வீக்கா நா படுத்த படிக்கை ஆயிட்டேனுங்களா சோ நேத்துதான் ஒரு ஒரு நேத்துதா வீட்டு சாப்பாடே சமைச்சே ஆ வீட்டு சாப்பாடு அன்னியோட சமையல் அப்டின் ஒரே கிண்டல் தா நேத்து என்னைய ஏன்டா வெளில சாப்ட்டா என்ன நானு கொழுந்தனார் சின்ன பையன் தா சோ வாடா போடா நம்ம தம்பிக்கிட்ட பேச ற மாரி தா பேசுவான் அவன் கோச்சுக்க மாட்டான் அவனு அன்னிங்கிற வார்த்தைக்கு பேச மாட்டான் அவன் கிண்டல் அடிச்சிட்டு இருந்தா நேத்து நாக்கல்லா செத் த்து போச்சு அண்ணி உங்கள் சாப்பாடு இல்லாமல் ஒரு வாரமாக ஹோட்டல்ல சாப்ட்டோம் அண்ணி அது நம்மளுக்கு நம்மளுக்கே செட்ட ஆகாது சம் டைம் உண்மைய சொல்ல போனா என்னதா ஹோட்டல்ல சமைச்சாலுமே அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இப்ப கொஞ்ச ஹெவியா போடுவாங்க பிளஸ் அந்த அஜினோ மோட்டா இருக்கும்ல
அந்த அஜினா மோட்டோனாலதா இவ்ளோ ப்ராப்ளமே
ஆமா எங்க வீட்லயே சுத்தமா சேராது நானா ஊருக்கு வந்தேன்னு வெச்சுக்கோங்க இவுங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ரெடி பண்ணி வெச்சுட்டு வரணு அதாவது மாவு ஒரு நால் நாளைக்கு வர மாரி அரச்சி வைக்கணு இட்லி பொடி ரெடியா இருக்கு வெச்சுட்டு வரணு தக்காளி வெங்காயம் கரெக்டா இருக்கான்னு பாத்து வெச்சுட்டு வரணு சமைச்சுக்குவாக நல்லா சமைப்பாங்க இருந்தாலு அவுங்களுக்கு எல்லா ஸ்பைசஸு நம்ம ரெடியா இருக்கா ஃப்ரிட்ஜல எல்லா இருக்கானு ஸ்டோர் பண்ணி வெச்சுட்டு வரணு ஏ எங்க வீட்டுக்கார எல்லா ரெண்டு நாளைக்கு சாப்ட மாட்டாரு அவ்வளதா எதையோ வென் வெங்காயம் தக்காளி நறுக்கி போட்டு தக்காளி சோறுன்னு கூட சாப்புடுவாரு அது அவருக்கு சின்ன கொழந்தைலந்தே அந்த வெளி ஃபுட் சாப்ட்டு சாப்ட் டு ஆஃப்டர் மேரேஜ் இப்ப ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்பறோ நம்ம வெளிய சாப்பட சுத்தமா சேர மாட்டேது அவருக்கு
அப்படியா செரி
நம்ம எல்லா ரெடி பண்ணிட்டுதா நம்ம ஊருக்குல்லா போகணுமே இல்லன்னா அவ்வளவுதா ஃபோன் ஒரு நாளைக்கு பத்து முறை வரு நீ மட்டு
ஏ நகரவே முடியாதா
அம்மா வீட்டுக்கு
நகரெல்லா முடியாதா நீங்க உங்க ஹஸ்பண்ட விட்டுட்டு
ஆஹா போக முடியாது நா டூ டேஸ்ல போனாவே இவுங்களுக்கு வந்து இங்க கையும் ஓடாது காலு ஓடாது அதாவது ஒ வேலய செஞ்சுட்டு வந்து நம்ம பசங்களுக்கு சமைச்சு குடுக்கணுங்கறது ஒரு பெரிய விஷய இல்லயா
ஆமா
ஆ அது ஒன் வீக் கழிச்சே அப்பற நேத்து நா ச நான ஊருக்கு கெளம்பி போறே அண்ணா வந்தருந்தாப்புல ஆ வந்துட்டு செரி முடியாமதானே இருக்குது நா கூட்டு போறே அப்டின்னுதுக்கே விடமாட்டேன்ட்டாரு நானே வெச்சு பாத்துக்கறே வேண்டா இங்க போயிட்டா எனக்கு யாரு சமைச்சு போடுவாங்க அதுக்கே சத்தம் போட்டா அண்ணே அப்ப எ பாப்பா உனக்கு சமைச்சு போறதுக்கு தா இருக்குது அதுக்கு ஒடம்ப முடியல தான நா வந் திருக்கற அப்டின்னு விட மாட்டன்ட்டாரு எங்க வீட்டுல ஆ இன்னொந்து ஒன் வீக்காவவே வேல செய்யாம படுத்தது அப்டியே ஆ ஆயிடுச்சு
ம்
அதனால நம்ம அவ்ளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அதாவது நம்ம அந்த மே மாசம்லீவ் இருக்கு இல்லையா கெழந்தைங்களுக் கு அதாவது மே மாசனா மே மாசோ வர முடியாது ஏப்ரல் கடைசியில வருவோ
நீங்க தா அந்த அ அந் அப்பதானே வேலையே சொன்னீங்க அப்பதா ரொம்ப வேலையே இருக்கு
மே மாசலா நகரவே முடியாது எங்கேயுமே எங்களால ஆ அதனால நாம வந்து அந்த ஏப்ரல் அ லாஸ்ட் வீக் வருவோ வந்தோனா மினிமம் ஒரு த்ரீ டேஸ் கடைசி திருவிழாவுக்கு வருவோம்ன்னு சொல்லுவோமில்லையா
ஆமா
வந்து ரெண்டு நாளு என்ஜாய் பண்ணிட்டு அப்ப நம்ம இந்த கிராமத்தை மிஸ் பண்ணுவோ வயல் வெளிய மிஸ் பண்ணுவோ இன்னொன்னு மினிமம் நம்ம மேக்சிமம் வரது என்ன நொங்குக்கு கோசர வருவோ இங்கல நொ நொங்கு நொங்கு
ஆ அது சரி
இங்க நொங்கு கேடைக்காது கெடைச்சாலுமே ரேட் எல்லாமே ஹெவியா இருக்கு நாங்க இருக்கிற ஏரியால அங்க வந்து நம்ம சும்மா சாப்பிட முடியாதுல்ல கொலை கொலையா கொட்டி கெடக்கு நம்ப வயல்வெளியில இங்க அ அதனாலயே எங்க வீட்டுல சரி போய் தொலைங்க போய் ரெண்டு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க அப்பிடினாவ்புல அப்ப போனமே ஒரு பத்து பாஞ்சு நொ நொங்கு நம்ம இவருக்கு எத்துட்டு வர மாரிதா இருக்கு
ஒங் ஒங்க மாமியங்க எல்லா இல்லையா
இல்ல ஐம் ஃப்ரீபேர்டூ
ஆ
மட்டும்தா இங்க வந்து மாமியார் கிடையாது மாமனார் மட்டும்தா இப்போ மாமனார் அவரு ரீசண்டா எறந்துட்டாரு டேடியு ரீசண்டா எறந்துட்டாங்க மாமனார் எறந்து இப்போ டூ இயர்ஸ் ஆகுது டேடி எறந்து பைவ் இயர்ஸ் ஆகுது சே நாம்ப அங்கேயு தண்ணிக்காட் டு ராஜா இங்கேயு தனி காட்டு ராஜா அதாவது எனக்கு என்ன தோணுதோ என்ன செய்வனோ அது மட்டு தா செய்வே
அ அப்டி யோசிக்கு ஆமாமா பெரியவங்க இருந்தா அவுங்களிட்ட கேட்டுட்டு செய்வோ
இன்னொன்னு என்ன நெச நெசணுவங்கல்லா உனக்கு இது செய்ய தெரியலையா இப்டி பழக்கோ அப்டி வளக்கம் அப்டின்னுவாங்கல்ல ஆ ம் பட் அந்த ஒரு டென்ஷன் ஆமா அது ஒண்ணுமட்டும்தா ஏனா எங்க மாமனாரும் நா நல்லா பாத்துக்கிட்டே ஏன்னா அவர் மாமியார் இல்லாம சின்ன வயசுல இருந்து எங்க கோ இப்ப நாத்தனா வீட்டுக்காரு எல்லாத்தையுமே வளத்தாங்க இல்லையா
ஆ‌‌ ஆ
அப்ப நானு அந்த சூழ்நிலையில தானே வளர்ந்து வந்தே மம்மி இல்லாம அதனால நல்லா பாத்துக்கிட் பட் நாம என்னதா பாத்தாலூ உங்களுக்கே தெரியூ இல்லயா
ஆமா
மாமனார் கடசியில ஏ மருமக எங்கள பாக்கவே இல்லங்கிற மாரி ஆயிடுச்சு அது எல்லார்‌ வீட்லியும் அது கடவுளுக்கு தெரியூ நம்ம என்ன செஞ்சோ செய்ல அப்டிங்கிற மாரி அவர் இன்னொன்னு எங்க மாமனார் செம்மயா சமைப்பாரு என்ன விட சூப்பரா சமைப்பாரு எனக்கு ரொம்ப புடிக்கூ எங்க மாமனார் சமைச்சாருன்னா சாம்பார் வச்சாலுமே ரெண்டு நாள் கெடாது பிரிட்ஜுலயே நம்ம ஸ்டோர் பண்ண தேவல்லா
ம் நீங்க பாத்துக்கலால்ல அந்த ரெசிபிய
இது அவரு இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு ஒரு கை பக்குவொ எல்லாத்துக்குமே வராது இல்ல
ஆம்மா கண்டிப்பா
அ ஒரு முறை அந்த சென்னா இட்லி பொடி சொல்லிக் கொடுத்தாரு அந்த அதெல்லாம் நல்லா செம்ம டேஸ்ட் பக்கத்திலேயே இருந்து சொல்லுவாரு இவ்ளோ ஸ்பைசஸ் போடு இவ்ளோ அளவு போடு அப்டின்னுவாரு செஞ்சா என் வீட் ல்ல ஒன் மந்த் கூட வராது இட்லி பொடியெல்லா அரைச்சா ஒரு கிலோ கண்டிப்பா அரைக்கணோ கரெக்டா டூ வீக் எல்லாமே நா கிலோ கணக்கிலோ தா வாங்குவோ வழிச் பசங்களூ சாப்பிடுவாங்க கட பசங்களூ நான் பெத் த்து வச்சுக்கிற ரெண்டு குட்டிஸுமே சட்னி சாம்பார்லா சாப்பிட மாட்டானுங்க அதாவது அந்த இட்லி பொடிய போட்டு நெல்லெண்ணெ ஊத்தி சாப்ட்டுட்டு கம்முன்னு இருந்துக்குவானுங்க க்காகவே கிலோ கணக்குல தா அரைக்கனோ ஒரு கிலோ அரைச்சா டூ வீக் மிஞ்சி போனா த்ரீ வீக் வரோ அவ்ளோதா அப்ப‌ எங் மாமனார் சொல்லி குட்டுத்தாரு நல்லா இருக்கூ அவரோட இதெ அவரோட ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கூ ம்
அத் செரி
நல்ல ஒரு செஃப்புக் எங் மாஸ்டர் சாரி எங் மாமனார் கருவாட்டு கெழம்பு மீன் கெழம்பு இதெல்லா வச்சாருங்கன்னா நல்லா சாப் லாம் மீன் குழம்பே குடிக்காது ஆக்சுவலா எனக்கு பட் எங்க மாமனார் வீட் வந்து எங்க மாமனார் வெச்சி கொடுத்த மீன் கெழம்பு அதுக்கப்புறோ தா சாப்பிடவே ஆரம்புச் சேன் மீன் கெழம்பு அப்புற ‌அவரு தா எனக்கு மீன் கெழம்பைய சொல்லி கொடுத்தாரு அதாவது ஒரு டேடி ஸ்தானத்துல எனனெய பாத்துக்கிட்டாரு நானூ அப்பா அப்பா தா கூப்பிடுவே அப்புறோ நம்ம வில்லேஜ்ல நம்ம அப்பான் கூப் ட்டா நம்பள ஒரு மாதிரியா சொல்லுவாங்க இல்லயா என்ன இவ மாமனார அப்பான் கூப்பட்றா அப்படின்னுவாங்க இல்லயா சோ அப்புறோ அப்புறோ போயிட்டு மாமான்னு கூப்ட்டு அப்புறோ நல்லா சொல்லிக் குடுப் ப்பாரு ஏன்னா எங்க அப்பா அதிகமா சொல்லுவாரு அவளுக்கு எதுவுமே தெரியாது அவெ நா சின்ன குழந்தைலருந்து ஹாஸ்டல்லயே படிச்சோ சோ ஒரு த்ரீ இயர்ஸ் மட்டூந்தா வீட்ல இருந்தே
ம்
அப்டி இருக்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே சமைக்கவே தெரியாது அவெ சமையலே பா கமே போக மாட்டா அதனால அவெள கொஞ்சொ அட்ஜெஸ் பண்ணி அவள பெ பாத்து செய்யுங்க அப்படின்ம்போது அப்ப எங்க மாமனார் எனக்கு சொல்லி குடுப்பாறூ ஒவ்வொரு ரெசிபியூ இப்படி செய் அப்றோ நாங்களூ ஃபோன் பண்ணி மாமா இது எனக்கு அதாவது எவ்ளோ அளவு போடணூ சொல்லுங்க அப்படின்போது அப்ப இந்த மீன் கொலம்புல்லா அவருதா இஞ்சி பூண்டெல்லா நல்லா நச்சு போட்டு புளி தூக்கலா ஊத்தி தக்காளி பழோ கம்மியா போட்டு அதெல்லா சொல்லி குடுப்பாரு நல்லா இருக்கு எனக்கு டாடி மாரி எங்க மாம்னாரு பாத்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ளுக்குள்ள நறைய வரும்ல்ல ஃபேம்லி சூழ்நிலையில அந்த சூழ் நிலையில எல்லாத்துக்குமே அது ஒரு மனஸ்தாபோ வரு நாம ஒண்ணு
அது ஹேண்டுல் அது ஹேண்டுல் பண்ற வித்த மட்டு தெரிஞ்சிச்சு வச்சுக்கீங்ளே நம்மதா
நம்மதா ராஜாங்கிற பட் அந்த விஷயத் விதத்துல்லா மாமியார் எல்லாத்தையு எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸூ எட மாமியருங்ளா
ம்
மாமியார் இல்ல சின்ன வயசுல அதாவது அவுங்க அம்மா வீட்டோட போயிட்டாங்கன்னு வச்சு கோங்ளே எங்க மாமனாருக்கு ரெண்டு ஒய்ஃவ்வு மொதல் ஒய்ஃவு எங்க வீட்டுக்காரு செகண்ட் ஒய்ஃவு எங்க கொழுந்தனாரு அஞ்சி எனக்கு அஞ்சு நாத்தனா அ ஆ அதனால அவுங்கலா வந்து நம்ளுக்கு பேச்சுவார்த்த கெடையாது அப்ப அம் வீட்டுக்காரோட அம்மா எறந்தாச்சு
ஆ
ஆ அம்மா சின்ன பிள்ளைையில இருந்து நம்ளுக்கே சித்தி கொடும்மனா என்னன்னு தெரியு அது நம்ம நைன்டி கிட்ஸ்ல்லா தெரியுமுல சி த்தி கொடும எப்டி இருக்குன்னு அதனால அவருக்கு அவுங்க சித் தி சுத்தமாவே புடிக்காது பேச மாட்டோ அவுங்ளு எங்க சுத்தமா பேச கொழந்தைங்ள மட்டு தூக்குவாங்க சோ அத நாம வந்து தடுக்க கூடாதுல்ல கொழந்தைங்க ஆயிரமே இருந்தாலு அவுங்க ரெண்டாதாரமா இருந்தாலு இந்த வீட்ட சேந்த லேடி தான அவுங்க அதனால நானு விட் விட்ருவே வீட்லியு விட்ருவாரு போய் தொழைய்து ஏதாவ்து பண்ணிட்டு போறாங்க அப்டின்னுட்டு பேச மாட்டாங்க மாமியார் எல்லா மாமனார் மட்டுதா நம்ளுக்கு எல்லா பெரிய ஒரு ப்ளஸ்ஸே எங்க மாமனார் தா எனக்கு பட் மிஸ் பண்ணியாச்சு உங்க வீட்ல எப்டி நீங்க சிங்கிள் பேரண்ட்ஸா ககொழந்தையை வளக்குறீங்ளா இல்ல மாமியார் மாமனார்
மாம் மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்காங்க நத்தானா எல்லாருமே இருங்காங்க எல்லாத்தையு தாண்டிதா வந்துட் இருக் அஹ
ஜாயின் பேமிலி இல்லையா ஓ ஓ வீட்ல வீட்ல வீட்டுக்காரு என்ன வேல பாக்குறாரு நீங்க நீங்க தா ஹவுசபின் ஆல்ரெடி
ஆ ஆமா வெளிநாட்டுல வேல செய்றாங்க ஆம்மா துபாயில வேல செய்றாங்க
வாவ் ச சரி கம்பெனிங்ளா இல்ல வீட் ல்ல நம்ம வேல செய்ற மாறி செய்றாரா
என்னதுமா
கம்பெனில ஒர்க் பண்றாரா அண்ணா இல்ல வீட்டுல அந்த டிரைவர்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக கேட்டே வா கம்பெனி தா இருக்கு இல்லையா பட் உங்க ரிலேஷன் சிப் லாங் லவ் இல்லையா லாங் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்குல்ல
ஆமா கொஞ்சோ மிஸ் பண்ற மாறி இருக்கு ஏன்னா எங்க மா மாமனாரு மாமியா எங்க நாத்துனா கூட இருக்கமா
ரூ
அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா பெட்டரா இருக்குன் தோணு
கண்டிப்பா அது எல்லாரோட ஒய்ஃபோட
ம்
ஒய்ஃபோட ஆசையுமே அதுதா இல்லையா
ஆ ஆமா ஆ
பக்கத்திலே இருந்தாலு வெளில இருக்குற மாரி வராதுல் லயா எல்